கம்
வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நாங்க நலமா இருக்கோ தோழி ம் நீங்க நலமாருக்கி
பண்றீங்க இன்னைக்கி எங்கெல்லா போனீங்க
இன்னைக்கி நா என்னோட பைய ரெண்டாவது பைய வந்து இன்னைக்கி ஆ அவங்ளோட காலேஜில ஃபங்க்ஷன் தோழி அ பட்டமளிப்பு பட்டமளிப்பு விழா அப்டின் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிகிரி அதுக்காக இன்னைக்கி காலைலயே நாங்க வெள்ளன அங்க போயிட்டோ தோழி இன்னைக்கு ஃபுல்ல அங்கதா இருந்துட்டு சாயந்ரோ ஒரு நாலு மணிக்கு தா நாங்க வீட் டுக்கே வந்தோ நாங்க ஆ நாலு மணிக்கு வந்தோ அதுக்கப்றோ வீட்ல தா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு டீ மட்டு போட்டு குடிச்சிருக்கோ அவ்ளோதா அவரு பி காம் பி காம் முடிச்சிருக்காப்புல தோழி பேச்சுலர் ஆஃப் ஆ ஆ அது முடிச்சுக்காப்புல ஆனா இப்பல்லா வந்து எங்கே தோழி நம்ம படிப்புக்கு தகுந்த வேல நம்ம பாக்றோமா அப்டின்னு கேட்டா கண்டிப்பா கெடயவே கெடையாது தோழி நம்ம படிக்கிறது ஒன்னா இருக்கு வேல செய்யறது ஒன்னா இருக்குது
கரெக்டா சொன்னீங்
ம் அவரு இன்னொரு டிகிரி கெடைக்க மாட்டேங்குது தோழி நமக்கு
கரெட்டா சொன்னீங்க
இப்ப பாத்தீங்கனா தம்பி இன்னொரு டிகிரி பண்ணலா அப்டின்றமா மாரி ஒரு ஐடியால சொல்லிட் இருந்தாரு
செரிங்க
எம் பி ஏ போடலா அப்டிங்கிற மாரி ஆனா இப்ப அவரு தா வேலைக்கு போயி நம்ம வீட்ல சோ ச குடும்ப சூழ்நெல எல்லா பாத்துக்கறதுனால ஆ எம் பி ஏ பண்ணுனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா படிப்புக்கு மட்டுமே ஒரு லட்ச ரூபாய் ஆகுது
ஆ அல்லா ஆமா அதுதா கொஞ்சோ நம்மளுக்கு கஷ்டோ
ஆ அதுமே பாத்தீங்கன்னா கரசுல தா போற்றோ
ம் ம்
அப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கா இல்ல ஆறு மாசத்துக்க அது சரியா நா கேக்கல தோழி ஒரு லட்சருவா கேட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாது எப்டியு அது படிக்கணு
ஆமா
அப்ப ரெண்டு வருஷத்துக்கு நம்ம ரெண்டு லட்சருவா செலவு பண்ற மாரிலா தோழி இருக்கு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இப்ப நீங்க கொஞ்சோ செலவு பண்ணீங்கன்னா அப்பறோ நீங்க வந்து ஆ நல்ல வேலைக்கு போயிட்டாப்பளனா நீங்க அந்த காசு இது இது பண்ணிக்கலா ஆனா இப்ப கொஞ்சோ கஷ்டோதா அப்டின்னு சொல்லி சொல்றாங்க
ஆமா கரெக்ட் தா இப்போ பாருங்க உங்க பைய என்ன ஆசப்படுறாரு
அவரு ரெண்டாவது டிகிரி பண்ணனுதா அவருக்கு ரொம்ப ஆச இஷ்சு தோழி அவரு இன்னொரு டிகிரி பண்ணாதா நமக்கு வேல்யூ ஆமா கண்டிப்பா தோழி
ம் அதுக்கு நம்ம போடணு அப்டின்னா கூட ஒரு டிகிரி ரெண்டாவது டிகிரி போனூனா சும்மா கெடையாது இப்ப நீங்க ஒரு ரெண்டு லட்சோ வெக்கணு அதுக்கான நம்ம அந்த காசு
கூல் நெசவத்தி வாது ரெடி பண்ணனு பண்ணனு ஆமா தோழி ம் ஆமா தோழி
பாக்கல நம்ம அவங்க படிக்கணு இருந்துச்சின்னா அ எப்டியாது படிச்சிருவாங்க படிக்கிற பசங்க என்ன சொல்றங்க
கண்டிப்பா தோழி இப்ப வந்து அவர் வீட்டு சூழ்நிலைய அவர் தா பாத்துக்கிறாரு அப்டிங்கிறது எல்லா கொஞ்சோ யோசிக்க வேண்டியதா இருக்கு தோழி ஏனா கடன் வாங்றது பெருசுல்லா குடுக்கணு நம்ம அடுத்து கரெக்டா அத செயல்படுத்தணு அப்டிங்கறதுனால இல்ல கொஞ்சோ நாந்தா வேண்டா அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு வர தோழி அவருக்கு ஆர்வம் அதுல நறைய இருக்கு ஏனா அதுக் படிச்சா பின்னாடி வேல்யூ அப்டிங்கறது அவரோட கருத்து
ஆமா கரெக்ட் தா அவர் சொன்னதோ ஆமா நம்ம குடும்ப சூழ்நில அது பாக்கணு நம்ம அது ரொம்பவே நம்மளுக்கு அவசியோ ஏனா இப்போ அவர தா போய் சம்பாதிச்சிட்டு குடும்பம் நடத்திட்டு இரு இருக்காரு அப்டின்னா அப்போ அவரு வேலைக்கிப் போனாதா நம்மளுக்கு கரெக்டா இருக்கு அப்போதா நம்மளால இந்த வாழ்க்கைய ஓட்ட முடியு எதுவோ செலவு பண்ணா கூட சமைக்கிறதுக்கு சாப்பாடுறதுக்கு எல்லாத்துக்குமே காசு தேவ
கண்டிப்பா தேவ முன்னாடில்லா நம்ம நம்மளோட தாத்தா பாட்டி இல்ல அம்மா அம்மா அவங்க எல்லா பாத்தீங்கன்னா எப்டிதா கொண்டு வந்தாங்கன்னு இப் இப்ப அந்த சூழ்நலைக்கு நம்ம வந்துட்டோ போது ரொம்ப நம்ப யோசிக்கிறோ எப்டிதா அவங்களா வளத்து கொண்டு வந்தாங்களோ இப்டிதா இருந்திருப்பாங்களா இவ்ளோதா கஷ்டப்பட்ருப்பாங்களா அவங்களா நமக்கு கஷ்டோ தெரியாமயே கொண்டு வந்துடாங்க தோழி இன்னைக்கு அந்த எடத்துல வந்து நிக்கேல நமக்கு அது ரொம்ப கஷ்டமத் தெரியுது ஐ ஐயோ எப்டிதா இவங்க கொண்டு வந்தாங்க அப்டிங்கற அந்த ஒரு டேலண்டோ அந்த ஒரு இதோ நமக்கு வரமாட்டேங்குது
ஆமா அது அவங்களுக்கு நம்ம அவங்ககிட்ட கொஞ்ச கொஞ்சமா கத்
கத்துருக்கணு கத்திருக்கணு அது விட்டாச்சி நம்ம அப்டியே
ஆ இப்போ எதுவு இல்லை இப்போ நாம தா கத்
உம் கண்டிப்பா தோழி
என்ன இப்போ என்ன வேல பண்ணிட்டு இருக்காங்க உங்க பைய
இப்ப இந்த எம் ஆர் எஃப் ஒரு கம் பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா தோழி தரம்பலூரு கிட்ட அ அந்த அங்க அந்த கம்பெனிக்கு தா இப்போ போயிட்டு வந்துட்டு இருக்காப்புல
செரி செரி
அந்த கம்பெனிக்கு தா வேலைக்கு பேய்ட்டு பார்ட் டைம்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காப்பல ரெண்டுமே பண்றாப்ல ஏனா அ வாடக குடு க்குணு சாப்டணு நானு தம்பி பெரிய பையனு வீட்ல இருக்கோ அப்டிங்கிறதுனால அ பேற என்ன பண்ணலா அப்டின் ட்டு அவரோட திட்டந்தா தோழி எதுவுமே என்னோடது எதுவுமே கெடையாது இதுல வந்துட்டு. நீங்க வந்து இது பண்ணுங்கப்பா அதுங்க பண்ணுங்கப்பா அப்டின் சொல்லி என்னோடது எதுவு கெடையாது அ வரா வந்து பாத்தீங்னா இப்பன்னு இல்ல தொழி முன்னாடி ஒரு காலேஜுக் போயிட்ருந்த முன்னாடி அது ப்ப இந்த காலேஜு இப்ப டிகிரி வாங்னாப்லயே அதுல முன்னாடி காலேஜு போய்ட்ருக்கப்பயே அ மார்னிங் காலேஜு
ம்.
நைட்டு வந்து வெங்காயம் மண்டில சூப்பர்வைசரா வேல பாத்தாப்ல.
ஆ சேரி.
அவரோட காசுலதா அ கொஞ்சோ ஃபீஸையு கட்டிக்வாப்ல அவுரு. அப்ப அப்பயே பாத்தீங்கன்னா அவுரு ரொம்பொ அதாவது ஒரு சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கனு வெ ச்சுக்கோளே ஏனா நம்ம குடும்போ அப்பிடிதா அப்டிங்கிறப்ப சின்ன வயசுலியே பாத்தீங்கனா யாராது வீடு காலி பண்ணாங்கனா அ ப்றோ எதாது ம் அ வேற எதா சின்ன சின்ன வேல குடுத்தாங்கனா ஒடனே அடுத்த செகண்டு யோசிக்வே மாட்டாரு எங்கிட்ட கேக்கவு மாட்டாப்ல அடுத்த செகண்டு வேலைய போய் அந்த வேலைய போய் செஞ்சுட்டு வந்துட் டு அங்க ஒரு நூர்ருபா குடுப்பாங்க வீடு காலி பண்ணாக்கா முந்நூர்ருபா குடுப்பாங்க. அப்டியே கொண்டு வந்து எங்கிட்ட காச குடுத்துட்டு அதுல இருந்து என்ட்ட பத்து ருபா செலவுக் காசு வாங்குவாரு. அம்மா எனக்கு டீ குடிக்க காசு குடுங்க அப்டின் சொல்ட்டு அது அப்பைலந்தே அப்டியே வந்துட்டாப்ல தோழி. இப் இப்பயிமே இப்ப அ அவுங்க அப்பாவுக்கு அப்புறோ இப்ப இவுரு தா பாக்றாருன்னும்போது இந்த எம் ஆர் எஃப் போற ஒரு கம்பெனி வருமானம் மட்டு நமக் பத்தாது நம்ம இன்னோரு வேலையு சேந்துப் பாத்தாதா நம்ப குடும்பத்த பாத்துக்குணு அப்பிடிங்கிற ஒரு காலக் கட்டத்துல அவுரு வந்து இப்ப இதையும் பண்ணி
சேரி தோழி. நல்லதுதா தோழி அவரு இப்ப இருக்கற பசங்க பாத்திங்கன்னா வீட்ல சம்பளோ எடுத்துட்டு வந்து குடுக்குறதே இல்ல ம் நீங்க நல்லபடியா வளத்துருக்கீங்க இங்ளுடன் வளர்ப்பே தெரியுது அதுல. நம்ம வளக்கற வளர்ப்புதா தோழி இப்ப நீங்க அந்த மாரி வளத்துருக்கீங்க அதுனால அந்த மாரி அவுரு வளந்துருக்காரு